ஹலோ மேடம் எப்டி மேடம் இருக்கீங்க
நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்க மேடம் சாப்ட்டீங்ளா
ம் சாப்டாச்சு
என்ன மேடம் அங்கங்க சவுண்டா கேக்குது
ஒன்னுல்ல ம் சொல்லுங்க
ம் என்ன சாப்பாடு மேடம் இன்னைக்கு
இன்னக்கி தக்காளி சாதம் பீட்ரூட் பொரியல் அ சம்ட்ரு ரைட் ரைட்
நீங்களே இந்த காலைலே ப்ரிப்பேர் பண்ணிடுவீங்களா நீங்க ஒண்டியே
ஆமா ஆமாம்மா நானே தா ரெடி பண்றது
ம் ஓகே ஓகே ஓகே மேடம் சூப்பர் சூப்பர் யாரையு நம்புறதுக்கு யாரையு எதிர்பாக்கறது கெடையாது நீங்களே கட் எப்டியு
ஆமா சார் நாங்ளேதா ரெடி பண்ணோ எப்டியுமே டெய்லியுமே டெய்லி ஒர்க்கே அதானே
டெய்லி ஒர்க்கே அது தா பரவால்லையே நீங்க மத்தவங்கலலா கம்பேர் பண்ணும் போது நீங்க வீட் ஈசியா இருந்துர்றீங்கள மத்தவ்ங்கலா ஒரு சில பேர் வந்து வீட்ல க கடைல போய்ட்டு வாங்கிட்டு வருவாங்க செய்ய மாட்டாங்க இப்ப இருக்கிறதா ஜொமோட்டோ யூஸ் பண்ணிக்கிறே பெ
வ நே பண்ணிருட்டேன் ஃோட்டெல்லாம் கிடையா து
என்ன ஒர்க் மேடம் பண்றீங்க நீங்க இப்ப போதுவ வேலைக்கு எதாவ் பாக்றீங்களா இல்ல எதாவ் பாக்குறீயலா எப்டி இப்ப என்ன பண்றது
ம் வீட்லே நாங்க கேஷூநட் பிஸ்னஸ் பண்றோ
ஓகே ஓகே ஓகே அது எப்டி மேம் பண்ணுவீங்க எனக்கு அத பத்தி தெரியாது எதாவ்து சொல்ல முடியுமா
அந்த கம்பெனி வச்சிருந்
ஹலோ ம்
கம்பெனில ஸ்டா ஸ்டாக் வந்து குடுப்பாங்க ஓனருங்க கமிஷன் பேஸ்க்கு தா ஒர்க் பண்றோ
ம் ம் ம்
கம்பெனி வெச்சிருக்கோங்க சார் மிஷின் வெச்சிருக் ம் உடைக்கிற மிஷின் வச்சிருக்கு கறக்கிற மிஷின் வச்சிருக்கு ஸ்டா புங்க வேல செய்றாங்க ஒரு நம்மகிட்ட ஒரு எட்டு ஒன்பது பேர் ஒர்க் பண்றாங்க ஆ சா ஓனர் வந்து முந்திரி வியாபாரி வந்து நம்பகிட்டப் ஆ ஸ்டாக் குத்துட்டு முந்திரிய குடுத்து
பரவால்லையே பரவால்லையே ஓன் பரவால்லையே ஓனா பண்றீங்களா பிஸ் சேர் சேர் பரவால்லையே யாரு இந்த மாரிலா ம்
போ காத்ததில்லையா நீங்க
இல்ல மேடம் நா அந்த மாரிலா பாத்ததில்ல நீங்க பரவாயில்லையா நல்ல போல்டு லேடியா இருக்கீங்களே அ அதா பரவாயில்லியே போல்டு ரெடியா இருக்கீங்க நல்லா பண்றீங்களே பரவாயில்லியே யாரு இப்பெல்லா வேல செய்யறதுக்கே ஒ ஓகே மேடம் நல்ல ஒரே ஆள எடுத்து பிசினஸ்ஸுல்லா நடத்துறீங்க
செருமப்படுறாங்களா
ம்
அமங்க சார் நம்மளுக்கு கொஞ்சோ மணிமைண்டாட்அதனால எல்லா ஒர்க்கையு நம்மளே பண்ணுவோ நம்மளுக்கு இன்னொரு எடத்துல போய்ட்டு ஒர்க் எப்புன்னா தேவையில்லாத பிரஷர் நம்ப வீட் நம்மளே ஒரு கம்பெனி வச்சு மெயின்டன் பண்றபோது நம்ளுக்கு மைண்ட் கொஞ்சோ ஃப்ரீயா இருக்கு கொஞ்சோ
ஆ வீட்டு வீட்டு வெளியில போவாது எல்லா வேலையு பாத்துக்கலா இங்கேயே ஓகேதானல்ல ம் ம் ம் செரி செரி செரி
ஆமா ஆமாங்
அது இது இந்த விஷ்யத்துல இப்ப நீங்க திடீர்னு வெளியில போண்ணுன்னா போ முடியுமா இப்ப பிசனஸ் பண்ணிட்டு இருங்க எங்கயது எங்கயாவ்து வெளியில போணுனா
ஆ போலா நம்மளுக்கு ஒர்க்க் பாத்தீங்கன்னா
ம்
ஆ போலா அது ஒன்னு ப்ரச்சன இல்ல வீட்டுல வந்து சாட்ஃபங்க வேல செய்வாங்க மாமிய இருக்காங்க நம்ம காலைலியே ஒர்க எல்லா ரெடி பண்ணி வச்சிருணு காலையே ரெடி பண்ணி வச்சிட்னா ஸ்டாஃப் மட் ட்டு வந்து வேல செய்வாங்க ஈவினிங் வந்து க அவுங்க எவ்ளோ ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு நம்ம கணக்கு எழுதி வாங்கிக்கணு அவ்ளோதா ஆ மார்னிங் நம்ம ஒரு டென் ஓ கிளாக் வெள்ல போய்ட் டோன ச சாயந்துரோ ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் வந்துணு ஆமாங்க சார்
ஆ ஓகே ஓகே ஓகே நீங்க
ஆமா நம்பிக்கையானவங்க தா அவுங்களுக்கு ஒர்க்குக்கு தகுந்த மாதிரிதா ஸ்டாண்டர்ட் சம்பள கடையாது
ஆ ஆ ஆ
வேல பாக்குறேரீங்களா ஆமா ஆமா அதது ஸ்டாண்டர்ட் சம்பள கெடையாது அவுங்க ஒர்க் பண்றதுக்கு ஆமா அதுக்கேத்த மாதிரி ஒரு பத்து கிலோ ஒடச்சா நம்ம எழுவத்தஞ்சு ரூபா குடுப்போ ஒடச்சி தனி மூன்றாகோ எடுத்து குடுத்தணு பத்த முழு பயறு சொத்து மூணு ரகோ எடுத்து குடுத்தணு அதுல அவுங் க பத்து கிலோன்றது ஒரு நாளைக்கு ஒரு ஆள் வந்து எழுபது கிலோ செய்வாங்க எண்பது கிலோ செய்வாங்க அறுபது கிலோ செய்யறவங்க இருக்காங்க அம்பது கிலோ செய்றவங்க இருக்காங்க முப்பது கிலோ செய்யறவங்களு இருக்காங்க அவுங்கவுங்க ஒர்க் வேல செய்யற ஸ்பீட பொறுத்து அதனால நம்மளுக்கு எந்த ப்ரஷ் சரு கெடையாது
பரவால்ல பரவால்ல நல்ல விஷயங்க
அந்த மாதிரி ஒர்க் போயிட்டு இருக்குதுனால ஆ ஒரு ஆள் வந்து மேக்சிமம் பாத் த்தீங்கனா ஆ ஆமா பண்ணணு இதுக்கூட இன்னு ஒரு பிஸ்னஸ் பண்ணணு அப்டின்னு சொல்லிட்டு இருக்கோ ம்
கண்டிப்பா கண்டிப்பா இப்போ அவுங்களுக்கு லீவ் எல்லா எப்டி மேடம் குடுப்பீங்க
என்ன பண்றீங்க சார் லீவ் வந்து சண்டே இப்போ முன்னாடியெல்லா ஒரு ரெண்டு மூணு நாள் கம்ப பனி லீவ் வரு இப்ப அப்டி கெடையாது வீக்லி வீக்லி சண்டே லீ்வு
ஆ ஆ
அது இடையில வந்து அவுங்க லீவு போட்டுக்கலா எதாவது பெர்சனல் இஷ்யூ அப்டின்னா ஒடம்பு சரியில்ல எதாவது கோவில் போறாங்க வீட்ல எதா பங்க்சனாலு ஒரு நாள் ரெண்டு நாள் லீவு எடுத்துப்பாங்க கால்லயே ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க இந்த மாதிரி நா இன்னைக்கு வேலைக்கு வரல லீவுனு சொல்லிடுவோ அப்றோ வீக்லி வீக்லி சல் ரி போட்ருவோ டெய்லி வேஜஸ் தா கணக்கு எழுதி வச்சுட்டு வீக்லி தா சேல்ரி ஒரு ஆள் பாத்தீங்கன்னா ஃபோர் தௌச சண்ட் வாங்குவங்க த்ரீ தௌசண்ட் வாங்குவாங்க டூ தௌசண்ட் ஃபை ஆ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த அதா அவுங்கவுங்க ஒர்க் ஒர்க் பண்றதுக்கு ஏத்த மாதிரி சேல்ரி போடுவோ
ம் ம் ம் பரவால்ல மேடம் சூப்பர் நா வந்து
அப்புறோ ரெண்டு வேளை அவுங்களுக்கு டீ லன்ச் பிரேக்கு
அதான் மேடம் நா வந்து ஒரு பிரைவேட் கம்பெனியில வந்து ஹச் ஆர் அட்மின்ல இருக்கே மெயின்டனன்ஸ் ஃபுல்லா நான் தா பாத்துட்டுருக்கே டெய்லியு வந்து ஆஃபீஸ் போயிட் இது பசங்கள எல்லா மெயின்டன் பண்றது பசங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் எல்லா வருதா கேப் ஃபெசிலிட்டிஸ் வருதா ஆ இந்த மாரி ஸ்நாக்ஸு மத்தபடி எதாவது தேவை நீடு பசங்களுக்கு எதாச்சு ம் இந்த ஹெல்த் இஸ்யூஸ் சொன்னா அது மாதிரி பாக்கறது அப்புற ரெக்ரூமெண்ட் பண்றது காலேஜ் வைஸ் போயிட்டு ஆ பசங்கள் எல்லா எடுத்து வேலைக்கு போட்றது அப்புற இ எஸ் ஐ பி ஃஎப் சேல்ரி அந்த ரிலேட்டட் வந்து நிறைய கொரிஸ் எதாவது கேட்டாங்கன்னா பண்றது மேடம் அப்டியே அப்டியே போயிட்டுருக்கு மேடம் அ இப்போ நிறைய ப ஏ ஐ ப்ராஜெக்ட் வந்ததால நறைய ஒர்க்கு கெடைக்கறது இல்ல ஆ ஒரு லிமிட்டடா கிடைக்குது ஒர்க்கு அத கிடைக்கிற ஒர்க் க வச்சு ஆஃபிஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோ ஆம் முன்ன மாரிலா ப்ராஜெக்ட் வந்து இப்போ அதிகமா வர்றது இல்ல மேம் ஆ கம்பேர் டு இப்போ ஏ ஐ வந்ததால எல்லாமே மிஷினரியா மாறிடுச்சு எல்லாமே ஆட்டோமேட்டிஷன் ஆயிடுச்சு அதுனால ஏ ஐ தா மெயினா பங்கு இப்ப பாதிக்கு பாதி ஏ ஐ வந்துச்சு இன்னும் போனிச்சன்னா இன்னு ஒரு எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேல ஏ ஐ வந்துடும் ஆ மனிதர்கள் வந்து வேலையே இருக்காது இன்னு ஒரு பத்து இருவது வருஷத்துக்குதா அப்டியே போயிட்டு இருக்கு மேடம்
மிஷினரி ஒர்க் எல்லா எப்படி பண்றது ம் சரி ஏ ஐ வந்து சாஃப்ட்வேர் பண்ணலா மிஷினரி ஒர்க்கல்லா
மிஷினரியிலே ஏஐ வந்துரு ரோபோட்டிக் ரோபோட்டிக் ரோபோட்டிக் ரோபோட்டிக் வந்துரும் மேடம்
ம்
ம் இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா சீடு உடைக்கறதல்லா அதெல்லா வந்து
ஆமா
அதெல்லா வந்து இப்ப ஏ ஐ ரோபோட் டிக்கே வந்துரு ரோபோட்டிக் ஒடைக்க ஆரம்பிச்சிரு உங்களுக்குல்லா வேல இருக்காது மடம்
ஆ அப்டிங்ளா நாங்க வந்து சின்ன பிஸ்னஸ் தா பண்றோ அதனால எங்களுக்கு ஐ லா தேவப்படாது
ம்ம்ம்
அது அந்த அளவுக்கு பினிஷிங்கா பண்ணுன் நெனைக்கிறீங்களா பண்ணாது அந்த அளவுக்கு பினிஷிங் குடுக்காது ஒர்க்கு ஏ ஐ ஆ எப்டி சொல்றது ரோபோட்லா அந்தளவுக்கு பினிசிங்ளா ஓரளவு பேசிக் தா பண்ணு சொல்றீங்ளா அது வந்து பினிசிங் குடுக்காது அப்டின்றது என்னோட கருத்து
ம் இல்ல இல்ல அது டெக்னாலஜி வளர வளர இன்னு ஃபினிஷிங் வந்துடு கண்டிப்பா இப்போதைக்கி இப்போ ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்டடேஷன்ல வந்து கொஞ்சோ இதுவா தா இருக்கு பாதி பற்றாக்குறையா தா இருக்கு சரியா அது ஃபைண்ட் அவ்ட் பண்ண முடியாது டெக்னாலஜி வளந்து சின்னா இன்னு கரெக்டா தத்ரூமா பண்ற மாரில்லா மிஷினரிஸ் வந்துரு
இப்ப நீங்க சொல்றத வச்சு நா ஒரு கொஸ்டின் கேக்குற இப்ப வந்து ஒரு ரோபோட் ஓ அ இன்னு ஒரு டென் இயர்ஸ் ஆகு இல்லல்ல இப்ப ஸ்டாஃபுங்க இப்ப ஒர்க் பண்ற ஸ்டாஃபுங்க வந்து வா அவங்கள நம்ப வெல குடுத்து வாங்கறது அவங்க தேவைக்கு தா நம்மகிட்ட வேலைக் வராங்க ஆனா இந்த ரோபோட் வந்து நம்ம வெல குடுத்து வாங்கணு அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாதுல்ல ஒடிசா அதுக்கு ஒரு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாதுல சல மா க்கள் நடுத்தர மக்கள்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரோபோட் வாங்கி அது ஆ பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட் பண்றதே ரொம்ப டஃப் றுக் இங்க இப்போ ஒரு மிஷினரிய வாங்கி நாங்க ஒர்க் பண்றோன்றது நல்ல இதுன்னு நீங்க நனைக்குறீங்க
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா அது பண்ணிக்கலா மேடம் அது ஆமா நீங்க சொல்ற மாரி
அதெல்லா சிட்டி ஆ
அது நீங்க பெரிசா பண்றவங்க வந்து பண்ணுவாங்க சின்னதா பண்றவங்க கண்டிப்பா பண்ண மாட்டாங்க ம் ம் மன் பவர் வச்சு தா பண்ணுவாங்க
ஆமா ஏனா நம்ளுக்கு வந்து எப்டி சொல்றதுன்னா அதுல அது வந்து சாத்தியோ அப்டின்றத சொல்ல முடியாது சரி நம்ப பெரிய பெரிய சிட்டி வெளிநாடுகள்ல வந்து அது ஒர்க்வுட் ஆகு நடுத்தர மக்கள் பாமர மக் களுக்கு வந்து ஏ இ வந்து ஒர்காதுன்றது என்னோட கருத்து
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா நடுத்தர மக்களுக்கு செட் ஆகாதுதா இது வந்து ரொம்ப ஹைபையா பண்ற ஃபக்ட்ரிஸ் இண்டஸ்ட்ரிஸ் அந்த மாரி இருக்கிற ஏரியாவுக்கு ஆ வேன்னா ஒத்து போகு இப்ப இத சின்ன சின்னதா வர்றதுக்கு செட் டாகாது தா ஏனா அவங்கிட்ட இன்வெஸ் பண்ற அளக்கு அந்த அளவுகு அமோண்ட் இருக்காது அவங்க மன் பவர் வச்சே யூஸ் பண்ணிப்பாங்க மம் அதனால நீங்க சொல்றது கரெக்ட்டு தா பட் எல்லாருக்குமே செட் ஆகாது நடுத்தர மக்களுக்கு பாமர மக் க்ளுக்கு வந்து கண்டிப்பா இந்த ஏ ஐ வந்து ஒத்து போகாது ஆ நீங்க எக்ஸாம்பிள் நீங்க உங் நீங்க சொல்றீங்க இல்லியா உங்களுக்கு நீங்க பத்து பேர் வச்சு வேல வாங்குறன்னா பத்து பேருக்கு நீங்க இன்வெஸ்ட் சொன்ன முடியாது இல்லையாவ் பத்து லட்ச ரூவா இன்வெஸ்ட் பண்ண முடியாது பட் அவளுக்கான டெய்லி கூலி குடுத்து பண்ணலா கண்டிப்பா
இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் பன்றோ இப்ப நாங்க இன்னொரு பிசினஸ் பண்ணலான்னு சொல்லிடு ஒன் ஆ ஒரு டைம் செட்டில்மண்ட் பிஸ்னஸ்தா அது அதுவு ஒரு மாதிரி தெரிஞ்சு வெச்சுக்கோங்க அந்த மாரில்லா இருக்கு அதுவு பண்ணணுன்றது நம் உங்களுக்கு ஐடியல்லா இருக்கு பண்ணுவோ பண்ணனு ஆ சின்ன சின்னதா
ஓகே ஓகேப்பா ஆ ஓகே